ஹாய் சிஸ்டர்
ருக்கீங்களா எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க எப்டி யிரு யிருக்கீங்க
உங்க வீட்டுலயெல்லாரும் நல்லாருக்காங்களா
ஃபைன் அங்க யெல்லாரும் யெப்டிருக்காங்க
யிப்பதா ஸ்கூல்லந்து வந்தாங்க பிஸியாருக்கு
ஆ இனி ஸ்கூல்லா ஸ்டார்ட்டாயிடிச்சல்ல
ஆ ஸ்கூல் ஸ்டார்ட்டாயிடிச்சு ஸ்டடிசும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து ஸ்போர்ட்ஸு டேவும் சேந்து ஸ்டார்ட்டாயிடுச் ச்
யெவ்ளோ சீக்கிரமாவா
ரிகர்சல் பண்ணி ஆரம்பிச்சி அதுல செலக்ட் பண்ணுவாங்கல்ல யின்னும் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
யில்ல யிப்பதான அங்கெல்லா யெப்ப ஸ்கூல் ஓப ஓப்பனாச்சி
ஜூன் ஃபோர் தா ஓப்பன் பண்ணாங்க
அப்புறம் அதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ்ல்லா யிது
ஆமா டக்கு டக்குன்னு யெல்லா முடிச் ச்சிட்டு அனுவல் டே வரைக்கு முடிச்சுட்டு அப்பறம் பா ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க
சரி நா யிப்பதா பர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறே இந்த மாரி
உம் ஆமா ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆக அதுக்
ஓ யேன்னா யெல்லாரு அந்த லாஸ்ட்டா அந்த ஹாப் ஹாஃப் அலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான வைப்பாங்க
ம் யெல்லா டக் டக் ம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உம் அப்ரோ வீட்லல்லா டின்னர்ல்லா முடிஞ்சிச்சுங்களா
ஆ டின்னர் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் யெதுவு இல்ல சப்பாத்தி தா சப்பாத்தி வச்சு முட்ட கறி வச்சு சாப் டச்சி
ஆ பின்னிஷ்ட்டா ஓகே ஓகே
சாப்பிட்டீங்களா
இல்ல இனிமேதா சாப்பிடணு இன்னு ஆஃபீஸ்ல இருந்து வரல வந்ததுக்கு அப்புற சாப்பிடணு பசங்க எல்லா சாப்பட்டாச்சு இப்ப படுத்துருவாங்க
ஓ ச்சேரி ச்சேரி ச்சேரி ச்சேரி அவங்க சீக்கிரோ முடி சுர்னு முடிச்சாதா காலையில ஒரு நாலர மணிக்குள்ள எந்திரிக்க முடியுது
ஆமா அப்பதா முடியு
அ முடிச்ச ஆ பிரேயர் முடிச்சுட்டு எ பையன் நா எந்திரி ராஜா எந்திரி ராஜானா எந்திக்காது அவங்க டாடி ஒரு சவுண்ட் தா போடுவாங்க
எல்லா டேடி ஒரு ஆளுக் தா பயப்பட்றாங்க பசங்க நமக்கெங்க பயப்பட்றாங் இல்ல இல்ல உம் செரி செரி அப்பறோ செரி நீங்க ஜாய்ன் ஃபேம்லியா
ஜாய்ண் ஃபேமிலினு சொல்ல முடியாது தனியாவு ரெண்டுக்கு நடுவுல இருக்
ஓ அப்டிங் அ இல்ல நாங்க நியூக்ளியர் தா ஏன் ஜாய்ன் ஃபேம்லிலா இல்ல
ஜாய்ன்ட் ஃபேம்லி தானா
ஜாய்ன் ஃபேம்லி மாதிரிதா ஆனா தனியா தா இருக்கோ
அ வுடமாட்டாங்களே
அந்த மாரி தனியாதா ருக்கோ ஆமா
ட்ரே ஆனா சொல்லிருவாங்க நீங்களே பாத்துக்கோங்க உங்க இத நீங்களே பாத்துக்கோங்க நீங்களே செஞ்சுக்கோங்கன்றறாங்க
அ ஆனா ஜாய்ன் ஃபேம்லின் வெளிய சொல்லிக்கிலா நம்ம தனியாதா அது எல்லாமே பண்
ஆமா ஆமா அது தெரு தெருக்களுக்கு அந்த மாரி ஒரு நியூஸ் போணுல பரவாயில்லையேப்பா இங்க்யே இ ப்புடி இருக்கே அப்புடி சொல் து நெனைப்பாங்கள அதுக்காக ஆன்ன செய்றது எல்லா மேனேஜ் பண்ணிதா ஆவேண்டிதா இருக்
ஆமா லைஃபு குள்ள வந்தாச்சுல்ல
ஆம்மா
ம் நம்ம ஆடாவு பேசுனா அதையு சொல்லு வாங்க சாஃப்டா போய்ட வேண்டிதா
எது பேசுனாலு ஆமா சாமி தா போட வேண்டிதா இருக்கு
ம் அதுக்கு மேல நம்ம எதாது பேஸ்னா கஷ்டோ ம்
உம் நம்மள விட மோஸ்மானவங் இருக்காங்க நம்மலா பரவாயில்லன் சொல்லிக்க வேண்டித்
உம் உம் அப்பறோ நாளைக் ப்ரேக் பாஸ்ட் லா இப்பயே ப்ரிபேர் பண்ட்டீங்ளா
சாண்வேச் போடலான் ஒரு ப்ளான்ல இருக்கே
ஓ அப்படியா செரி செரி ஸ்கூலுக்கு என்ன லன்ஞ்சுக்கு பிரிப்பேர் போன பறீங்க
ஸ்கூலுக்கு நாளைக்கு கேர்ட் ரைஸா தா இருக்கு எனஃப் ஃப்ரைடேனா சாட்டடே சண்டே எப்பவுமே அவளுக்கு ஆ சாட்டடேஸ் ஸ்கூல் லீவ் தா எல்லா சாட்டடேஸ் மேவ் சாட்டடே ஸ்கூல் வெக்க மாட்டாங்க அதனால கேர்ட் ரைஸ் ப்ளஸ் பொட்டோட்டோ ஃப்ரை இதெல்லா பண்ணி குடுத்தா சாப்பட்டு வந்துடுவாரு
ஓகே ஓகே பரவால்ல கேர்ட் ரைஸ்லா சாப்பிட பிடிக்குதா எங்க பசங்க சாப்டே சாப்டாது
ஐயோ எனக்கு புடிக்கவே செய்யாது நானு நா ஸ்கூல் படிக்குபோதல்லா எங்க அம்மா இந்த மாரிலா எனக்கு தந்ததே கெடையாது டிஃபன் தா இட்லி தோசே சப்பாத்தி இடியாப்போ
அப்படி வேற கொண்டு போவீங்களா இல்லயே எங்க வீட்டுல எனக்கு ரைஸ் குடுப்பாங்க அதுக்கு ஏதாது தென்
ம் ம் நா வந்து ஆ ரைஸே எடுத்துட்டு போமாட் டே
ஹோ
ப்பாடு அப்படிங்கிறதே வெச்சாலே ஒரு மாரி அந்த டேஃபுள்ளா எனக்கு ஒரு மாரி இருக்கு டிபன் தா நாஸ்ட்டா தா ரொம்ப லைக் பண்ணுவே
ஓகே ஓகே அப்புறோ உங்க சந்தைக் மட்டு கேர்ட் ரைஸ் குடுத்துட்டீங்க
அவே வந்து இப்ப கொஞ்சோ சாப்பறா அவே ஸ்கூல்ல நானுமே இவே எனக்கு இந்த மாரி
இப்ப அலோ பண்ணமாட்டிரிக்காங்கலே நீங்க குடுக்குற பிரேக் ஃபஸ்ட் ஓட லன்ச் அன்ட் அலோ பண்ண மாட்டங்க நீங்க ரைஸ் மாரி குடுத்தா தா அலோ பண்றங்க செக் பண்றாங்க இல்ல
ஆஹா இவே ஸ்கூல் எப்டின்னா நான்வெஜ் மட்டு தா கெடையாது மத்தபடி எல்லாமே குடுத் கத்துக்கலா ஆனா என்னன்னா இவாளுக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசோ இருந்தாத கொஞ்சோ உள்ள எறங்கு இஞ்சி பூண்டு வாசோ இல்லாமே எதுவு கொஞ்சோ உள்ள போகாது கொஞ்சோ கஷ்டோ
கிட்டே இருக்கா
இனி கொஞ்சமா சாப்பட்டாலு அது ருசியா இருக்கணு ஆனா எல்லாமே சாப்பிடுவா கீரை வெச்சாலு சாப்புடுவா அது மத்த படி இந்த புளிக் கொழம்புலா வெப்போம்ல வெண்டக் கலா பொட்டு வெச்சா
ஓகே ஓகே
எல்லாமே புள்ள சாப்புடு ஆனா கொஞ்சோம் டேஸ்டியாவு இருக்குனு ஏனா தான் நல்லா இருக்கக்கூடாது எதனாலு தேங்காய் அரைச்சு ஆட் பண்ணிக்கணு அந்த மாரி
சேரி செரி
ம் ஆனா, இப்ப ஸ்கூல்ல எடுத் துட்டு வர்றத பார்த்து நீ ஏமா எனக்கு கர்டு ரைஸ்ல வைக்க மாட்டிக்கிற
அய்யோ பாவோ கொழந்த ஏங்கி
ஏன்னா நா இந்த மாத் கொடுத்ததும் கெடையாது இந்த லெமண் ரைசு
அப்டிதா ஆவேன நானு அப்படித்தான் ஒரு நேரோ செஞ்சிருவே என்ன பண்ணணும்னே தெரியாது லெமன் ரைஸ் குடுத்து விட்டுருவே
நான் அதெல்லா செஞ்சதே கெடையாது இவனக்கு எப்டின்னா தனியா ஒயிட் டரைஸ் தனியா இருக்கணு
நீங்க நெறைய சோசியல் மீடியால பா நெறைய உங்களுக்கு ரெசிபி கெடைக்குமே ஈஸியா மெத்தட் பண்ற மாரி செய்யனு வேற கெடுக் குடுக்கணுல்ல அவங்களுக்கு பசிக்கும்ல பாவம்ல
து செரி நாளைக்கு ஒன் டே தானே நம்ம எல்லா கேர்டு ரைஸும் வந்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சோ கெர்ட் ரைஸ் வந்து
அதுதான் சொல்றே உங்க பையன் பரவாயல சாப்பிடுறான் எங்க கிட்டு சாப்பிடவே சாப்டாது கேர்டு புடிக்காதுன்ட்டு கேர்ட் வந்து அவ்ளவு ஹெல்தி அதுல பயோடிக் பரோபயோட்டிக் இருக்கு ரொம்ப ஹெல்தி அது இண்ணு நல்லா
ஆனா, இந்த தயிர் வந்து பிரியாணிக்கு ரைத்தா சாப்படுறோல அது மட்டு
இன்னு நீங்க இந்த சுண்டல்ல எல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுத்தா அவன் சாப்ப மா இரு இந்தா
ஆமா நாளைக்கு சேலடும் வந்து ஸ்நாக்ஸுக்கு இருக்கு வேர்க்கடலையு நம்ம பிளாக் கலர் கொண்டக்கடல இருக்குல்ல ப்ரோன் அதையும் ஊற வச்சிருக்கே நாளைக்கு கொஞ்சோ குக்கும்பர் கேரட் ட்டு மாங்கா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வரவி அதை ஒரு பவுல குடுத்து விட்டா பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸா சாப்பிட்டுப்பான்
செரி செரி நல்லா ஐடியா தான் ஃரூட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சின்ன பையன்ல கொஞ்சோ வளர்ற புள்ள வர
ஆனா அவன் என்ன சொல்றான் நெறைய வைக் காதமா டைம் பெல்அடிச்சிடுறாங்க குள்ள நல்லா சாப்பிடவே முடில ஆ மேம் வந்து மிச்சம் வச்சாலும் திட்டுறாங்களா
திட்டுவாங்க
அதனால நீ வந்து கொஞ் உம் நீ வந்து கொஞ்சமா மட்டு வெச்சிக்குடுமா அதுக்கு அதுக்கு மேல நீ வெ வெக்காத
ஆமா நம்ம டப்பா ஃபுல்லா வெக்கிற மாரி தெரியு ஆன கம்மியா தான் இருக்கும் அதே அவங்க சாப்டாது
அந்த மாரி
சேரி சேரி புக்ஸ்லா அட்டல்லாம் போட்டாச்சா
ஆஹ் புக்ஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டாச்சி இனிமேட்டு ஹோம் ஒர்க் இப்போதைக்கு எதுவும் இல்ல
அவங்க கிட்னால ஒன்னென்னா அவங்களே குடுத்து அனுப்புவாங்க இந்த இந்த ஹோம் ஒர்க் மட்டோ அந்த புக் வரும்
ஆமா ஆமா என்னென்னைக்கு என்னென்ன ஹோம் ஒர்க்ஸோ அது மட்டும் வாட்ஸ்அப் ல அனுப்பிச்சிடுறாங்களா அந்த புக்கு மட்டும் குடுத்து விட்டுருவாங்க
ம்சரி
ம்மா இந்தா இந்த இத தேர்ட் ஸ்டாண்டர்ல இருந்து டியூசன் ஜாயின் பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது
இல்ல நம்ம கிட்ட சத்தியமா படிக்க மாட்டாங்க
இல்ல இவன் டூ இயர்ஸா இங்கதா இருந்தா எனக்கு வந்து என்னன்னா நானும் முடிச் சிட்டு ஒரு ஃபையோ கிளாக் தான் வரன் நா ஆஃபிஸ் முடிச்சுட்டு இவன பக்கத்துல ஒக்கார வெச்சுட்டு படிச்சு குடுக்குற வாட்டி என்னியே உட்காருன்றான்
உம் ஆஹ்
நீ பாத்துட்டு இருப்பா நான் கொஞ்சோ கிச்சன்ல வேலைய முடி ச்சிட்டு வரே அப்டின்னா இது பண்ண மாட்டா ஆனா எது அதுல எழுதாம விட்டுட்டு போனேனோ அது வரைக்கு உக்காந்துட்டே இருப்பா
ஆஹ் பரவால சூப்பர் பையே
தெரிதா சோ நா அதுக்கப்
நம்ம உக்காந்தாதா பசங்க எழுதுங்க ஆமா ஆமா கரெக்ட் தா
விட்டு சமச்சிட்டு அப்புறோ மிஷின்ல காலைல போட்ட மிஷின்ல துணி அதுக்கப்புறந்தா வந்து காய போடுவே
ஆ செரி செரி
அதுக்குள்ள எனக்கு நானே லோ
ம்ச் அவுங்க அவுங்க பின்னாடி ஓடும்போது நமக்கு கொஞ்சோ எனர்ஜி கம்மிதா ஆகு ஏனா நம்ம வொர்க்கு நம்ம பாக்கணுல்ல
ச் பக்கத்திலே உட்கார சொல்றால்ல எனக்கே ஆட்டோமேட்டிக்கா உக்காந்துட்டு தூக்கோ வந்துருது
ம் இப்ப நமக் படிக்கும் போதே புக்க பாத்தா தூக்கோ வரு இப்ப இவுங்க புக்க பாத்தா தூக்கந்தா வருது
யெல்லா இல்லல்ல
ஆ கொஞ்சோ டஃபா இருக்
ஆ எல்லா இப்போ எய்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறதெல்லா இப்போ த்ர்ட் ஸ்டாண்டர்லயே படிக்கிறாங்க ஆமாங்க நம்ம மாரி அதனால சரி ஓகே நேர்ல எதோ டியூஷன் ஜாயின் பண்ணிர்லா அப்டின்னு ஒரு பிளான்ல
நீங்க ஸ்டார்டிங்லே போட் டன் பெட்டர்தா ச் அவுங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவுங்க கொண்டு வந்துருவாங்க
அதா இந்த மண்டேல இருந்து ஜாயின் பண்ணிக்கணு ஆ என்ன இப்போதைக்கு எதுவு ஹோம் ஒர்க்ஸ் செல்ல சோ அதனால மண்டேல இந்து ஜாயின் பண்ணிக்கலா அப்படின்னு வெச்சிருக்க அதுக்கு அப்பாட்மா அப்பாயின்மெண்ட் ட்டு வர அத கேட்டு புள்ள எப்படி படிக்கிறா வேற பாக் க்கிறாங்க
சேரி சேரி பி டி ஏ மீட்டிங் மாரியா
டியூஷன்லயே
ஓ அப்படியா ஓகே ஓகே
டியூஷன்லயே அந்த மாரி இருக்கு முன்னாடில்லா எந்த வீட்லயாவது டியூஷன் எடுக்க மாட்டாங்ளா பத்து புள்ளகள சேத்து வுட்டுருவாங்க
அப்ப அவுங்கள இது பண் கேள்வி கேட்டுதா டியூஷனே சேத்துக்குறாங்க
ஆமா அந்த மாரி ஆ ஸ்கூல் மாரி ஆயிட்டாங்க இப்ப டியூஷனுக்குமே
இதெல்லா தெரிஞ்சாதா சேத்துப்பேண்றாங்க அப்ப
ஆமா முன்னாடலே ஆ எதுனாச்சு ஒரு வீட்ல வந்து டியூஷன் எடுப்பாங்க மொத்த புள்ளைங்ளு அங்க போய் கத் நடுக்குங்க ம் இப்ப நாளுக்கு நாள் இருக்குறதுனால பிள்ளைங்களோட இது அப்டியேருக்கு சேரி ஓகே சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு பாருங்க
ஆமாங்க பாய்ங்க ஓகே ம்